சொல்லுங்க தோளி எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கும் சாப்ட்டீங்களா
சாப்ட தோழி நீங்க
ஆ சாப்ட்டாச்சு தோழி
ஓகே தலைப்ப ஏதாச்சு எடுத்து த்துட்டு வந்திருக்கீங்களா
ஆ போனை பத்தி பேசலா
ஆ ஓகே தோழி ஓகே இந்த போன் இல்லன்னா இந்த உலக மே இல்லாத நிலமைக்கு ஆகிடும் போல இந்த போனுடைய ஆ
ம்
இந்த போனோட போன்ல வந்து ஒரு முக்கியத்துவமா இருக்கு ரொம்ப ஒரு தேவையில்லாத ஒரு ழையாவும் நிறைய இருக்கு
ம் ம் ம் ம் நம்ம யூஸ் பண்றத பொறுத்து தான் நம்மளே போன் இல்லாமே இப்ப கொஞ்ச நேரம் இருக்க முடியாது காலகட்டத்துல ஆயிட்டொ
ஆமா கண்டிப்பா
ம் ஃபோனு நல்லதான் யூஸ் பண்ண ஆனா போன் வந்து நல்லதுக்குதான் கண்டுபுடிச்சாங்க ஆனா இதனால நறைய கெட்டு போறவங்களும் இருக்காங்க
ஆமா தோழி
ம் ம் அதனால நான் நல்லபடியே யூஸ் பண்ணும்னா நல்லதுதான் போனு
ஆமா கண்டிப்பா
ம் ம்
இப்ப இந்த போன் மூலயமா வந்து நிறைய நல்ல விஷய நடக்குது ஆனா அந்த நல்ல விஷயம்ல்லாம் வந்து ந நம்மகிட்ட வந்து சேர்றதுக்கு தான் ரொம்ப நாள் எடுக்குச்சு ஒரு நல்ல விஷயத்த நம்ம பா கொணுணா அதுக்கு வரக்கூடிய நாள் அது வந்து நம்ம தேடி தேடி போய் பார்க்கறதா இருக்கு
ம் ம் ம்
இதுவே ஒரு கெட் ட விஷயனா முன்னாடி இருக்கோ அதுதா வந்து ஏதோ ஒரு தப்பான ஒரு செயல் ஏதோ ஒரு தப்பான ஒரு வதந்தி இந்த மாதிரியான செய்திலா வந்து முன்னாடியே இருக்கோ நம்மகிட்ட ஆனா எ எந்த ஒரு நல்ல விஷயம் முக்கியமா வந்து நம்மளுக்கு அவ்ளோ சீக்கிரமா வந்து து
ம் ம் ம் இப்ப எல்லாமே போன்ல தான எல்லாமே போ இதுனால போன்ல இருந்தா தா தெரியிது ஒரு கோவிலுக்கு கோவில் பேமஸ் ஆகுறது கூட போன்ல இருக்க போய் தா நம்மளுக்கு இந்தந்த கோவில் இருக்கு இது இருக்கு அப்டிங்கறதுக்கு கூட நம்மளால தெரியிது கோயில் கூட்டம் வர்றது கூட இப்ப இந்த மாரி ஆயி போச்சி இன்ஸ்டால போட்ருக்காங்க இந்த கோயிலுக்கு போனா இப்டி நடக்குமா அந்த கோயிலுக்கு போனா அப்டி நடக்குமா மா அப்டின்னு சொல்லி அதனாலதா இப்ப எந்த கோவிலுக்கு போனாலு கூட்டமாகறதே இதனாலதா
ஒரு விளம்பரப்படுத்துறாங்க அந்த விளம்பரத்துக்கு வந்து ஒரு ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு டூலா வந்து போன் இருக்கு
அதேதா ம் ம் ம் ம்
ஏதோ ஒன்னத்த விளம்பர பத்துறாங்க அது நல்ல விதமா இருந்தாலு செரி கெட்ட விதமா இருந்தாலு செரி அத விளம்பரப்படுத்துறாங்க அந்த விளம்பரப்படு றது எதனால இந்த ஃபோன் மூலயமா தா
போண் ஆமா ம்
நா நம்ம நம்ம போன்ல வந்து பாக்கணும்னா நறைய தோண்டி தோண்டி பாக் க்குந்து நல்ல விஷயோ அவ அவ்ளோ இருக்கு நம்மளுக்கு தேவையானது நல்ல விஷ இதேல்லா நம்ம பார்க்கறக்கு போன்ல அவ் இருக்கு ஆனா நம்ம வந்து அத யாரு பாக் இருக்க மாட்டோ அவ்ளோ ஈஸியா
ம் ம் ம்
எதுவே ஒரு கட்ட விஷயமா இருந்ததுன்னா அது அவ்வளோ கிரை ஈஸியா பாத்துருவோம் ம்
போன் வந்து ரொம்ப யூஸாவும் இருந்தது இப்ப கொரோனா டையத்துல எல்லாம் பசங்க ஒரு ரெண்டு வருஷோ அதுலயே தான் படிச்சாங்க
ஆமா
போனனால தான் கிளாஸே நடந்துச்சு
போனுடைய ந போன் போனுடைய ஒரு நல்ல விஷ் னா இந்த கொரோனா டைம்ல யூஸ் பண்ணது தான் ஒரு வகுப்புல ஆமா பசங்களுக்கு ரொம்ப ஒரு வகுப்பு எ வகுப்பு படிக்கிறதுக்கு ஆகரட்டும் எல்லாத்துக்குமே வந்து இந்த போன் தான் வந்து யூஸ் ஃபுல்லா இருந்துச்சு கொரோனா டைம்ல அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவ வீட்லந்தே வேல பாப் றான் அப்படின்றதும் வந்து ஆ போன் இருந்தது இதன் மூலியமா தான் வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க இதுவே தான் வந்து அப் அப்றோ அப்றோ போன் போன்ல நான் ஆன்லைன் கிளாஸ் பாக்குறேன் பாக்குறேன்னு சொல்லிட்டு தா இதுவே அப்படியே மாறிடுச்சு ஒரு கெட்ட விஷயத்துக்காப் போறது இந்த மாதிரி கொரோனா அப்பறமா ரொம்ப மாறிட்டே வந்துட்டு போனுடைய ஆ போனுடைய பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமானதே வந்து கொரோனாக்கு அப்புறோ தா
ம் இப்ப பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டன்னா கூட எனக்கு போன் தருவீங்களா தந்தீங்கன்னா நாங்க சாப்றோம் அப்படிங்கற மாதிரி ஆயி போச்சு செரி பசங்க எப்படியாவது சாப்ட்ணுமே அப்படிங்கறக்காண்டி நம்ம போனை குடுத்தர்றது
ம் இந்த மாதிரி ம் இந்த மாதிரி அவங்க அடம்பிடிக் க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம குடுக்குறது முலியமா தான் அது வந்து அவங்க வந்து நம்ம அடம்புடிச்சா தந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் நான் ஸ்கூலுக்கு போனுனா போன் குடு நா சாப்படனுன்னா போன் குடு நா குளிக்கணுன்னா போன் குடு இந்த மாதிரியான ஒரு ஒரு வழி போயிட்டே இருக்கு
கண்டிப்பா ம் என் சின்ன பையன்தா மெரட்டு வானே குடுத்தா நானு அத பண்ணுவேன் இல்லன்னா நா சாப்பட மாட்டேன் அப்படிம்பான் நான் ஒரு வேள செரி சாப்படாத போ அப்படின்னு நாம சொல்லிடுவோம் அப்புறோ மனசு கேட்காதா அவிங் யோசா அப்படின்னா அது போயிரும் உடனே போன் தரலையா சரி சாப்ட வேண்டாட்டியா அப்பிடினு அது போயிரு ஆனா நம்மளுக்கு மனசு கேக்காது ஐயயோ போய்ட்டானே அப்டினு சரிவா ஃபோன் தரே அப்டின்னா சரி அதென்ட்டு பாங்க அந்த ஃபோன்லய எதாது இப்போ ரைம்ஸ் அந்த மாதிரி பாருங்கடான அந்த மாரி பாக்கறது கெட டாஸ் பாக்கறது அந்த மாரி பா த்தாலாவது உங்களுக்கு தெரியுதா அதையாவது பாருங்களேனா அதெல்லா பாக்க மாட்டே சின்ன பையனா ஒரே சாஸ் தா அந்த ரைன்ஸ்லா என்னனே தெரியாது அந்த மாரி ஆயிட்டாங்க
இது வந்து சொல்லி தரதுக்கான ஒரு நெறைய செயலிகள் நெறைய வலைத்தளங்கள்ல்லா நெறையருக்கு நம்ம அத தேட மாட்றோ உக்காஞ்சி அதுக்கான ஒரு டைம் செலவு பண்ணி அதுக்கு தேட மாட்டின்றோ என்ன இருக்கு இப்ப இந்த போன் மூலிமா தா நா நறைய வேலை வாய்ப்புகளு இருக்கு வீட்ல இருந்தே எவ்ள வேணாலு காசு சம்பாளி கிலா எ எவ்ளோ வேணாலு சம்பாரிச்சிகலா நம்ம என்ன வேணாலு பண்ணிக்லா அப்டின் சொல்லிட்டு வீட்ல இருந்தே பண்ணிருக்கு இது வந்து ரொ ரொம்ப ஒரு ஹெல்ப் ஃபுல்லா இருக்றதே ஃபோன்தா ஒலகத்துல எவ்ளோ என்ன விஷ கே நடந்தாலு செரி அது வந்து நம்ம உக்காஞ்சிட்டே வீட்ல இருந்து உக்காஞ்சிட்டே ஆ இது தட்ணுமா
ம் முன்னல்லா நம்ம நியூ ஏதாது பாக்கன்னா நியூஸ் சோ இங்க நியூஸ் பாக்கலா அப்பந்தா தெரியிம்பாங்க இ ஒரு நியூஸ்ல வர்துக்கு முன்னாடியே நம்ம தட் நம்மளுக்கு வந்துருது அதனால நியூஸ் சேனல் இது வேலயே இல்லாமாய் போச்சு
ஆமா கண்டிப்பா இப்ப வந்து இது இது கரெக்டா இல்லையான் பாக் ப்ப இதுதா வந்து நம்ம நியூஸ் சேனலே ஓபன் பண்றோ
அத் தா அத் தா ம் ம் கண்டிப்பா இதுல சொல்றது உண்மையா அப்படின் பாக்குறதுக்கு தா நியூஸ் சேனல் இல்லைன்னா அது கூடல்ல
ஆமா கண்டிப்பா ம் அந்த மாரியான ஒரு நெலமைக் கிம் வந்துட்டோ நம்ம ஃபோன் ஃபோன் வந்து யூஸ் பண்ற விததெல்லா நம்ம யூஸ் பண்றதுலதா இருக்கு நம்ம நல்ல விதமா யூஸ் பண்ணா அது நல்ல விதமாவே நம்ளுக் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும் நம்ம கெட்ட விதத்ல யூஷ் னனா அது கெட்ட விதத்த நோக்கி போறதுக்கான ஒரு நெறயா வாய்ப்பும் இருக்கு
ம் ம் ம் நம்ம ஃபோன் கொடுத்தாலுமே ஊடால ஊடால ஏதாவது ஒரு வெளப் ந்தறோன் ஏதாது ஒரு மாரி வந்துருமோ அக் அப்டின்னு சொல்ட்டு நம்மளுக்கு பசங்களுக்கு கொடுக்றது கூட பயமா இருக் அதனாலதா பக்கத்லே உட்கார வேண்டி இருக்கு அவங்க ஏதாவது வந்துன்னா அவ்ங்ளுக் என்ன தெரிது என்னதுன்னு தெர் இல்லயே அப்டின்ட்டு அத பாப்பாங்க அதனாலதா அந்த ஒரு இருக்கு ஆ
இந்த ஆர்வத்த தூண்றது ஆர்வத்த தூண்டி தூண்டிதா இந்த ஃபோனோடய யூஸ் வந்து ரொம்ப அதிகமய்டுச்சு ஆர்வத்த தூண்ற விதமா வே எல்லா மே இருக்ற மாரி இருக்றதுதா இதுடைய ஒரு முழு நோக் க்கமாவே இருக்
ம் ம் ம் ம் நம்மளே கொஞ்ச நேர இன்ஸ்டாகிராம் பாருங்களே டக்குன்னு வைக்கிறதுக்கு மனசே வராது இன்னு கொஞ்சோ நேரம் பாக்கலா இன்னு கொஞ்ச நேரம் பாக்கலா இன்னு கொஞ்ச நேரம் பார்கக்கலா நம்மளுக்கே அது தோணு அப்டிங்கும்போது பசங்க பாக் க்கதானே செய்வாங்க
ம் நம் நம்ம வந்து முடிவு எடுக்குற நம்மளுக்கே வந் இந்த மாதிரி இருக்கும்போது அது குழந்தைங்க நா பண்ண முடியு ஒண்ணு பண்ண முடியாது ம் நம்மளாலே நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்க முட்ல ம்
முடில உண்மதா டிவி பாப்போ சீரியல் பாப் இப்ப எதுமே கெடயாது எல்லாமே போன்ல இருக்கு போன்ல வரு டிவிக்கே வேல இல்லாதம்ம டியாய் போச்சி ஒங்க நெலம அ
இப்ப எதனா ஒரு சமையல் செய்யனா கூட ஆ போன பாத்து செஞ்சிக்க வேண்டி
ஆமா போனப்பதா எது ஒரு டவுட் ந்தாலு முன்னாடில்லா யார்டயாவது கேட்போ இது எப்டி செய்யணு என்னன்னு இப்ப என்ன யூடியூப் தட்னா இது எப்டி சமைக்கலா தா வந்துருது அதை பாத்து செஞ்சுருவா முடிஞ்ச்சு இப்ப பசங்களுக்கு ஸ்ட அ பசங்களுக்கு ஸ்டடியில எதா எதோ ஒண்ணுன்னாலுமே ஏதாது ஒண்ணுக்கு பாக்கனாலுமே நம்ம அதுல போய் பாத்துக்கறோ
ஆமா கண்டிப்பா இப்ப ஃபஸ்ட்லா வந்து ஒரு த்தவங்க ஒன்னு சொன்னா அத மட்டுதா நம்ம பயன்படுத்துவோ ஆனா இப்ப அந்த மாதிரில்லா இல்ல பத்து பேரு சொல்றது பத்து பேர்ல இவங்க சொல்றது கரெக்டா இருக்கு அப்டின்னு சொல்ட்டுதா நம்ம இப்போ ஆன்லைன்ல நம்ப பாக்றோ பத்து பேரு சொல்ற ஆ ஓகே இந்த பத்து பேர்ல நம்ப சாட்லிட் பண்ணி நம்ம ஒருத்தவலங்க செலக்ட்
செலக்ட் பண்ணி ஆ ஆ இவுங்க பண்றது நல்லா இருக்குது இவுங்க பண்றதே நல்லா இருக்குன்னு அதுக்கப் அப்பறோ அவுங்க அவுங்க அதுல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க தெரிமா அந்த மாறி போட் டு ம்
அந்த மாறி போட்டு அவுங்களு சம்பதிக்கிறாங்க ஆமா கண்டிப்பா ஃபோன் இருக்கறது வந்து நல்லது துனு சொல்லலா கெட்டதுன்னு சொல்லலா
சொல்லலா ம் ம் ம்
ஆ இது உருவாக்குனது வந்து ஒரு நல்ல விதத்துக்கு தொலைநோக்குல தொலை தூரத்துல இருக்கிறவங்க வந்து நம்ம கூட பேசணு அப்டின்னு சொல்றதுக்காக கண்டுபிச்சது தா
ஆமா கண்டிப்பா அந்த காலத்துல எல்லா ஃபோன் கெடையாது ஒரு யாரோ ஒரு ஒருத்தர் எறந்துட்டாலுமே அவுங்களுக்கு தபால் மூலியமா போட்டு அவுங்க போயி சேந்து அவுங்க வர்றதுக்கு மூண் நாள் ஆகு நால் நாள் ஆகு இப்ப பாருங்க ஒடனே சொல்றோ அடுத்த செகண்டுகு வந்தர் அந்த மாரி அதெல்லா ஃபோன் இருக் இருக்க போய் தான அதெல்லா பண்ண முடியு
ஆமா
ம்
ஏதோ ஒரு விஷ்யத்த ஒரு நல்ல விஷ்யத்த சொல்றததால செரி ஒரு கெட்ட விஷ்யத்த சொல்றதா இருந்தாலு செரி ஃபோன் மூலியமாதா இப்பெல்லா வந்து அப்பெல்லா இருகவங்க வந்து யாரு தெனோ ஒருத்தர பாக்னுனா ரொம்ப தூரத்ல இருந்து வந்து பாக்ற மாரி இருக்கு நா இப்பெல்லா அப்டில்லா இல்ல வீடியோ கால் நீயா யா இங்க இருகே என்ன பாத்துகோ இதா நானு இதா நீ
அ அ ஏதோ ஒரு வீட்டு விசேஷத்து கூட கூப்ட மாட்டிங்காங்க உங்க முன்னாடி பத்ரிக்க வந்து வீட்டுக்கு வந்து ப்படுவாங்க இப்ப அதெல்லா கூட இல்ல போன்ல வந்துருங்க அப்டிங்காங்க செரி அப்டின்ட்டு போய்ற மாரி இப்ப ஆயிபோச்சு அ அதா வாட்ஸப்ல அ ஆ இன்னு கொஞ்சோ நாள் காலத்துல அத்தா நடக்கு நா என்னால வரமுட்ல்ல அப்டின்னு சொல்ட்டு செரி அவ்ங்க பண்ணத நம்ம திருப்பி பண்ணணு இல்லயா அதனால ஒடனே ஜிபே நம்பர் குடு நா பண்ணி ட்டுறே அப்டிங்றனால ஆ இப்ப இன்னு கொஞ்ச நாள்ல வந்
இப்ப நடக்றதே அப்டிதா நீ வாட்ஸப் நோட்டீஸ்ல அனுப்புனியா நோட்டிச வாட்ஸப்ல அனுப்னியா நா நா ஒனக்கு ஜிபேல காஸ் அனுப்புற அவ்வோதா நீயு வரல நானு வரல ஓ வீட்ட பாக்னுனா நீ இன்ஸ்டால போஸ்ட் போடபோற நா பாக்க போறே
அதா ம் ஏன்னா நம்ம நடந்த ஒடனேயெ அத நம் நம்ம வாட்ஸப்ல ஸ்டேட்டஸா வச்றோ அப்ப இந்த வீட்ல எங்க நடந்ருக்கு அப்டிங்றது தெரியுது அவ்ளோதா
இந்த மாதிரி நெறையா நடந்திட்டு இருக்கு இத பேச போனா இன்னு பேசிட்டே போலா எவ்ளவோ இருக்கு இதுல ப்ச் ஒருத்தவங்க ஒரு கொழந்தைய இந்த ஒரு சிலரனால வந்து பாக்க முடியறதில்ல தூரத்துல இருக்கவங்க வந்து இ்வ்ளோ தூரோ வந்து பாக்கணுமா பாக்க முடியாது ப்ச் ஒருத்தவங்ககிட்ட காசு இருக்காது எதுவுமே இருக்காது இந்த மாரி நைட் டைம்ல வந்து வீடியோ கால் இதான் வந்து எங்க வீடு இப்படிதா நாங்க இருக் கோ இதான் எங்களுடைய வாழ்க்கை முறை அப்டின் சொல்லிட்டு வந்து இது காட்டறதுக்கு வந்து ப்ச் ரொம்ப நெருக்கமா தூரத்துல இருக்கறவங்களயு ரொம்ப நெருக்கமா ஆய்க்கிறதில்ல
ஏ‌ ஏ ஆமா ம் நம்ம டெய்லி அவுங்கள பாத்துக்கிற மாரி டே துல இப்ப தாத்தா பாட்டிங்க எல்லா ஊர்ல இரு இருக்காங்க அவுங்கள எல்லா பாக்கணுனா போன்லயே பாத்துக்கலா
ம் அவுங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷோ இருக்கு ப்ச் ஆ நா பாத்துட்டன்ப்பா நா இப்பதான் பாத்து த்த நல்லா இருக்காங்க எதோ இருக்காங்க ப்ச் எதோ ஒண்ணு நல்லா இருக்காங்களோ இல்லையோ பாத்துகிறாங்க பேசிக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு எண்ணோ அவுங்களு குள்ளயு ஒருல்ல எதோ ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தோஷோ அவுங்களுக்கு பெரியவங்களுக்கான ஒரு சந்தோஷோ உம் நெறய இருக்கு இதுல ம்ஹும்
சரிங்க தோழி
நன்றி தோழி உங்க கூட பேசினதுக்கு நன்றி
ஆ ஓகே தோழி